ஆ சொல்லு கால்ல என்ன நடந்துச்சி
ஃபோன் வந்துதா
ஃபோன் வந்துச்சி
ம் காய எத்து குத்த அ தட அக்கோ வந்து பரோட ஆஹா ஆத்து அப்பா எத்து குத்தாங்க
எத்தன மணிக்கு கால்ல மார்னிங்கா
ஆ நீ பண்ணிய அப்போ நா மியுட்ல போட்டு தூங்கிட்டே
தேரி
எங்க எடுத்துட்டா நீ திருப்பி திருப்பி ஃபோன் பண்ணி என்ன பண்ற
அதா தெரியு நா நெனச்சே இது மியூட்ல போடாமலா இது வந்து இவ்ளோ நாள் பண்ணாம எடுக்காதே கால்வ எந்திருக்க முடியல சொன்ன பாத்தியா
மியூட்ல போட்டியானு கேட்டதுக்கு நாலா மியூட்ல போட்ல
வேற
ஆ வால்யூம்லதா இருந்துச்சு அப்டினு ஒரு கத விட்ட பாத்தியா
இதியா விட்ட
நா கரெக்டா நால் அம்பதுல இருந்து கால் பண்ற நடுவுல வேற ரெண்டு வாட்டி பிஸி பிஸினு வந்துச்சு
பிஸி பிஸி வந்துசாயா
ஏ ஆமா சீரிஸா சொல்றே நா நடுல ரெண்டு வாட்டி பிஸினு வந்துச்சு
அதுல இருந்து ஏ ஃபோன் எடுத்து ஃபோன் யாருகோ பண்ணிருக்காக கொறத்து களம்புடி கழுக்குது
பாஸ்வ ஓ அவுங்க ஃபிங்கர் ஃப்ரிண்ட் வச்சிருக்காங்ள
ஆமா ஆமா
ஆ செ திடிருனு ஃபோட்டோலா பாத்துட்டா என்ன பண்ணுவ
அது உள்ளலா போ மாட்டாங்கடா ஆ என்து எல்லாமே ப்ரைவேட்ல இருக்கு நார்மல் போட்டோங்க மட்டுந்தா வெள்ல
ஆ கா ஒங்க தம்பி ஃபிங்கர்ப்ரின்ட் இருக்கா
ம்
அ க ஏ அது மட்டு வைக்கல
பாஸ்வேர்ட் தெரியுல்ல
ஆ சேர் சேரி
ம்
அதா அந்த மாரி ரெட்டி பிஸி பிஸி வந்துச்சோ ஒருவேல இதா யார்ட்ட பேஸ் தா இல்ல வேற யாராச்சு கால் பண்றனால இதுக்கு பிஸினு வருதா அப்டின் கொழம்பு போன
ஓ
அதுக்கப்றோ சரி ஓகேன் சொல்ட்டு ஒரு திருப்பியு நா படுத்துட்ட ஒரு ஃபைவ் பிஃப்டீன்க்கு அலாரோ வச்ச அப்போ திருப்பியு கால் பண்ண அப்பயு எடுக்ல இதுக்கப்றோ கால் பண்ணாலு இவ எடுக்க போறதில்ல செரி இவ கால் பண்ணபோதே வ பேசிக்கலா அப்டின் சொல்ட்டு போட்ட
நல்ல ஆழ்ந்த தூக்கத்துல இருக்க நா
ம் தெரியு நாளைக்குன்னா ஒன்பது மணியா பத்து மணியான் தெரிலயே முழிப்பு
நாளைக்கிலா இன்னியோட முடிஞ்சிச்சி ஓகே வா திருவிழா இன்னியோட முடிஞ்சிச்சி
பாக்லா பாக்லா என்ன பண்றணு
எனக்கு ஒடம்பு இ இ இ தூக்கோ இல்லன்னா கூட நா ஏந்துருவன்டா
ஏ தூக்கோ அவனுக்கு இப்ப இன்னான நீ வந்து ஏந்துக்கிறதுக் உனக்கு ப்ரச்சன கெடையாது நீ எழுந்த ஒடனே அந்த புக்கு போய் புக்கு முன்னாடி போய் உக்கார்ணுல்ல உனக்கு அதுதா ப்ரச்ன
ஏ புக்கு முன்னாடி உக்காரது கூட பிரச்ன இல்லடா எனக்கு தூக்கோ வருதுடா இல்ல தூக்கத்துல இருந்து எழுந்துக்க உட மாட்டேங்க நீலா கால் வலிக்குதுடா எனக்கு புக்கு போ உக்காந்து படிக்கதுல எனக்கு பிரச்சனே கெடையாதுடா
ஆஹா எ பேஸிக்கா இதா இது வே நீ வந்து உனக்கு தூக்கத்த சக்ரிஃபைஸ் பண்ட்டு இப்ப நீ வேல ஐ மீன் எங்கனாச்சு வேலைக்கு நீ சொல் ட்ட போணுனா உனக்கு தூக்கோ வராது
ஆ
ஏன்னா நீ அது ப்ரி ப்ரிஸ்க்கா செய்யிற ஓகேவா ஏஞ்சு போற கெளம்பற அந்த மாரி பண்ற
ஆ
இது ஏன்னு சொல்லு ஸ்ட்ரேட்டா போய்ட்டு அங்க போய் உக்கார்ர உக்காந்து புக்கு தொறப்ப அப்ப உனக்கு தூக்கோன்னு அதிகமா தா ஆகு நார்மலாவே நம்மளுக்கு லெசன் நத்தும் போதே தூக்கோ வரு
ம்
ஆ அப்புறோ காலங் காத்தாலே எவனா நால அஞ்சு மணிக்கு எது போய் புக்கு முன்னாடி உக்காந்தா தூக்கோந்தா வரு அது எல்லாரு தூங்கறது பாத்தா இன்னு தூக்கோ வரு
எனக்கு கால்ல டைம் ஆனா மக்ஸ் போடு போது மட்டு எனக்கு தூக்கமே வராது டைம் போறது தெரியாது ஏதாது மக்ஸ் வந்து கொஞ்சோ குடுய அதுல எனக்கு டிஸ்ட்ராக்ஷனே ஆவாது தெரிமா நா வர்னு இப்ப இது எப்டி வந்த இது ஏ வரமாட்டது இது எப்டி போட்ருக்கா இப்பதா யோசிச்சுனு இருப்பனே
ஆ
ம் ரொம்ப டென்ஷன் ஆயிச்சன்னா தலைவலி வந்
கரெக்டா பன்னெண்டு மணிக்குனா முஞ்சுருமா எல்லாமே
ஆஹ தெர்ல எனக்கே தெரியாது சரியா ஆனா இன்னைக்குதா சொன்னா
சேர் சேரி புர்ல
பாப்பண்டா போற வரைக்கு போட்டு ம்
ஓகே ஓகே
ம்
ஐ திங்க் ரெண்டு பேருக்குமே வந்து போய்ட்டே இருக்கு போல முப்பது வய்சுக்கு மேல
முப்பது வய்சுக்கு அப்பறோ தா வந்து தா போல
ம் ம்
ம்
அத என்னானு தெர்ல என் தல முடி நா ஒரு அம்பது வய்சுலலா சொட்டையா தா ஆயிடுவ போல
டே புரோட்டீன் எடுத்துக்கோடா அது எடுத்துட்டாலேயே இந்த
இது ப்ரோட்டீன் இப்ப சாப்ட்டுட்டு தா இருக்கே டெய்லியு ரெண்டு முட்ட சாப்ட்ற அப்பறோ என்ன அதுக்கு மேல நா என்னத்த ப்ரோட்டீன் எடுக்குறது
ஆ அது நீ சாப்ட்டுட்டே இரு ஸ்கிப் பண்ணாத அதுக்கப்பறோ உனக்கே டிஃப்ரென்ஸ் தெரியு நீ ஸ்கிப்
நா கேட்டே சேட் ஜிபிக்கிட்டே அது வந்து என்ன தெர்மா சாப்ட சொல்லிச்சு
ஆ
டெய்லி எக்கு தால் அதுக்கப்பறோ சுண்டல் அந்த மாதிரி ஏதாச்சு எடுத்துக்க சொல்லிச்சு
ஏன்னா வந்து முடி கொட்டுறது வந்து இது பண்ணும்னா புரோட்டீன் தா எடுத்துக்கணுமா இப்போ எனக் என்ன ஒரு டவுட்ன்னா நம்ம அந்த ஸ்ப்ரே இந்த ஸ்ப்ரே அதெல்லா வாங்குறோ
ஓகே
அந்த ஆசிட் வந்து முடிக்கி நல்லதுன்னாங்க ஆனா ஒரு ஆசிடன்னு இருக்கு அது எப்டி ஒரு ஆசிட் எப்பட்றா நம்ம முடிக்கு நல்லா இருக்கு முடிக்கு இப்போ அந்த கிரீம்ல அதுல இதுலல்லா போடுறாங்கல்ல இருக்குல்ல ஆ அதெல்லா எப்டி வந்து பேஸ்கு ஹேர்க்கு நல்லதா இருக்கு
ஆ அது ஏன்னா வந்து அதுல்ல நெறையா இன்கிரீடியன்ட் சேப்பாங்க
சேப்பாங்கடா ஒரு நேச்சுரல் அ அத்து ஹோம் மேட்ரு அத்து என்ன கூட இ நீ சேக்கற
யே எ ஒடம்பு த்து எல்லாத்தையுமே வந்து நேச்சுரலா வந்து இது பண்ணு அப்டின்னா பண்ண முடியாது
ம்
இப்போ நம்ம ஒடம்புலையு தா வந்து குட் பேக்டீரியாவு இருக்கு பேட் பேக்டீரியாவு இருக்குல அந்த மாரிதா
குட்டு பேட் அது ஒடம்புலே இதுவாகது அது வந்து கெமிக்கல் தானே நம்ம போடுறது மொத்தமே கெமிக்கல் தான
கெமிக்கல்ன்னனு சொல்ல முடியாதுல்ல அது ஒன்னு ஒண்ணு கூட நம்மளோட பாடிக்கு நல்லதா இருக்கும்ல்ல
ம் ஒரு கெமிக்கல் எப்படுறா பாடிக்கு‌ ஹ
ஆ அது இப்போ நம்மளோடய ஃபேஸ்க்கு வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து இப்போ அந்த ஒரு சலசிலிக் ஆசிட் இனு ஒண்ணு இருக்கு
ம்
அந்த ஆசிட் போட்டோம்னா நம்மளுக்கு ஆயில் கண்ட்ரோல் ஆகு அந்த இது அதாவ்து பிம்பிள்ஸ் எல்லா ரெடியூஸ் ஆகு அது எப்டி
அந்த ஆசிட் அது தண்டா இப்போ வந்து அது டெம்பரவரி சொல்யூஷன் குடுத்துட்டு பர்மனன்டா வேற ஏதாவாச்சி சைடு எஃபெக்ட் வெச்சிரு போலே
அதுலா அப்டிலா இருக்காது நீ வந்து ஆமீன் நா என்ன சொல்றேன்னா நீ எதுமே சாப்டாம புரோட்டீன் எதுவுமே இன்டெக் எடுக்காம இத மட்டு போட்டுட்டு வந்தனா உனக்கு ரிசல்ட் கடக்காது
ம்
நீ இன்டெகு எடுத்துட்டு இதையு போட்டனா உனக்கு சூப்பர் ரிசல்ட் கெடக்கு
ம்
அதா உண்ம
ம் ம்
ம் எ மர்த்தாணி வேற கழுவிட்டு வந்ட்டான செம்மையா வாசன அடிக்குது எ கையில
ம் ம்
ம் ஆமா
மருதாணி அவ்ளோ புடிக்குமா
ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்
செரிது போட்டுட்டே இருக்கியே கையில
ஏ ஆமா எனக்கு ஏதாச்சு சும்மா சும்மா இருக்கும்போதுதா நம்ப பேசிக்கா ந மர்த்தாணி போடுவேனு ஏனா க ஸ்மெல் ரொம்ப புடிக்கு
ம்
ம் ஏ நா சொல்ல மறந்துடே அந்த கடக்கரான நா போய் கேட்டே
யார
எங்க அம்மாவ அழுக வைச்சானே
ஆ என்னவா
நா போய் கேட்டே இந்த மாரி இன்னா என்னாத்துக்கு எங்க அம்மாவ இந்த மா பேசுனீங்க ஜாஸ்தி எங்கமா கல்பூரோ வாங்கி உங்ககிட்ட சிச கல்ப்புற வாங்குனாங்க சீசர் வாங்கி அது என்ன பேப்பர் தான ரிமூவ் பண்ணாங்க
ம்
அதுல என்னா உங்களுக்கு பிரச்சன வந்துச்சு அப்டின் கேட்டே சிரிச்சிட்டேதா கேட்டே அதெல்லா இல்ல மா நீ அதெல்லா வந்து இங்கெல்லா பண்ணக்கூடாது கலப்புறோ வாங்கிட்டு போயிட்ணு உங்க வீட்டுக்கு போயிட்டு நீங்க அங்க பண்ணிக்கணு ஏதா இருந்தாலு
இப்போ அதுனால என்னா ஆச்சுன்டு
ஆ அதா நா சொன்னே இப்ப எங்க அம்மா இங்க வந்து குப்ப போட்டாங்களா நீங்க வந்து குப்ப அள்னீங்களா அப்டின் கேட்டே அப்பிட்லா கெடையாது நீங்க அதெல்லா பண்ணக் கூடாது அப்டின்னாங்க அதுக்கப்புறோ எல்லாரு பூண்டு வாங்குவாங்க பூண்டு அப்டியே உறிச்சிட்டு போவாங்க அப்டின்னாங்கன்னா
ம்
நா சொன்னே பூண்டு எங்கம்மா வந்து உரிச்சாங்களா நீங்க பாத்தீங்களா அத அப்டின் கேட்டே
ம்
ஒரு கிலோ தா அப்டின்னா எங்க அம்மா வந்து உரிச்சு நீங்க குப்ப அள்னீங்களா அப்பனா மட்டு சொல்லுங்க எங்க அம்மா என்னா தப்பு தப்பு பண்ட்டாங்க உங்ககிட்ட சிசர் வாங்குனாங்களா அதுதா எங்க அம்மா பண்ண தப்பு
ம்
அத நா சொன்ன எங்க அம்மாட்ட போய் கேக்கணு உங்களுக்கு வேற இதுவே வந்து வேற ஒருத்தவங்க வந்து இங்க உரிச்சிந்தா நீங்க எதுவு சொல்லி இருக்க மாட்டீங்க எங்க அம்மா இங்க வந்து கட் பண்ணனால தான உங்களுக்கு இப்டி எலக்காரமா இருக்கு
ம்
அப்டின்ட்டு கேட்டுட்டுதா வந்த
ம் ம்
அடுத்து எங்கம்மா கடைக்கு போனா போல
ம்
ஆ நா என்ன சும்மாதான சொன்ன அதுக்குன்னா அப்டி ஆ அதுக்கு இன்னாச்சு இப்போ அப்டின் கேட்டா போல
ம்
ஒன்னே எங்க அம்மா சொன்ன சொன்னாங்க ஆமா நீ சும்மா சொல்வ இல்ல நாலு பேர் முன்னாடி எல்லாத்தையு சும்மா சொல்வ நீ அப்டின்னாங் போல
ம்
ஆ சேர் செரி இது இதுயு போய் உங்க பொ பொண்ணு கிட்ட சொல்லாத அப்புற பொண்ணு இங்க வந்து கேக்கு என்ன அப் அப்டின்னாங் போல
ம்
அப்றொ எங்க அம்மா வந்து எனக்கு ஒன்னா எ பொண்ணுட்டதா சொல்ல முடியு வேற யாருட்ட போய் சொல்றது அப்டின்னாங்களா
ம் ஏன்ட்ட
ம் ஒன்ட தா அடுத்தது என்ட்ட கூட அதெல்லா சொல்ல மாட்டாங்க
ம்
அந்த மாரி மாத்திடுவ அது எனக்கே தெரியு
ம்ம் தெரியும்ல ம் ஹூ
நா வேற இது அல்லென்னது வால்பேப்பர் ஏதாச்சு வெக்கணு மாத்தணு ன்னா வால்பேப்பர் மாத்தரதுன் தெர்ல
நீ கை நம நமனுனே இருக்குங்களா
ம் ஆமா நம நம நம நமண் எதாச்சு மாத்தினே இருக்கணு
ம் நானே ரொம்ப நாள் கழிச்சு பாட்டு கேட்டு பூ பறிச்சன்டா
பாட்டு கேட்டுட்டு படிச்சியா
ஆ பாட்டு கேட்டுட் நறிய வாட்டி பறிச்சிருக்கே
பாட்டு கேட்டு பச்சா ன்னாத்த ஒனக்கு மண்டைல ஏறு
படிக்கலடா பறிச்ச பூ பறிச்சோ
ஓ பூ பறிச்சியா
அதுல வருத பாட்டு வேற பயங்கரமான பாட்டு வெச்சிருந்தே என்ன நெனச்ச அந்த பாட்டு அந்த என்ன நெனச்ச அந்த பாட்டு
ஆ
அது தெரியுல என்ன நெனச்ச அந்த பாட்டு வச்ச அப்புற வந்து இப்ப என்னநெனச்ச அந்த பாட்டு ஒண்ணு
ஓகே
அப்றொ இன்னொரு பாட்டு பதினெட்டு வயதில்
அது ன்னா பட எனக் தெரிலியே
அது இன்னொன் சரத்குமார்க்கு வரு சூரியன் ஏதோ ஒரு படொ நெனைக்கிற தெர்ல
சேர் சேர் நா பண்றன்ன
ம்
ஆ